வணக்கம்ப்பா என்னாப்
உம் ஆஹ் சாப்ட்டேன் தோழி நீங்க எப்டி இருக் கீங்க
நல்லா இருக்கே சும்மாதா நானும் அப்டியே வாக் போயிட்டு இருக் கேன் நடந்துட்டு இருந்தேன் இங்கே வீட்லயே சரி சாப்டு உட்னே பட்தா இது ஜீன் ஆவ்மாட்டோன்தா அவுங்க சாப் டேன் பா அதனால வந்தூ இன்னிக்கு ரைஸே சாப்டுட்டுபா ஆல்மோஸ்ட் ரைஸ் எடுக்க மாட்டேன் சரி இன்னிக்கு செஞ்சதெல்லாம் அப்டியே மீந்திச்சு ஃப்ரெண்டு வேற இன்னிக்கு எடுத்துனு வந்து குட்துட்டாங்க சாப் பாடு அதனால எல்லாம் அப்டியே அப்டியே எல்லாம் நின்றுச்சுப்பா டிஃப்பனூ வடயுங்கோ இதெல்லா நெ றயா குடுத்தாங்களா அதெல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும் அத சாப் விட்டம் பாருங்க நா செஞ்சு சாப்ட அப்படியே நின்றுச்சு சரி வேஸ்டா போதேன்ட்டு மாங்கா சாதம் இருந்தது அதை வச்சு சாப்டேன் இவங்களுக்கெல்லாம் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன் சப்பாத்தி சாப்டாங்க பையன் நூடுல்ஸ் பண்ணிக்கணும் ஏன் பொண்ணு இட்லி வேணும்னா இட்லி வாங்கினந்து ஊட்டிவிட்டு ட்டேன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஷ்ப்பா மாத்தி மாத்தி அதனால இன்னைக்கு சாதமே சாப்டுட்டே சரி நீவே சாப்ட மாட்டேன்
உம் உங்க ஃப்ரெண்டு வட குத்தாங்க நல்லா இருந்துச்சீங்களா
ஆஹ் சூப்பரா இருந்துச்சுங்கோஸ் ஸ்வீட்டு வட ஒன்னு கார வட ஒன்னு செஞ்சி கோ எனக்கு ரொம்ப புடிச்சிதினா ஸ்வீட்டு வடை புடிச்சிச்சுங்கோ ஆஹ் ஸ்வீட் அது ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா நல்லா இருக்கும் அது நம்ம ரொம்ப செய்ய மாட்டோம்க வெல்லம்
ஆமாமா
அது நல்லாருந்துது அதுவு சாப்ட்டே கார வடதா கொஞ் மீந்துருச்சு ஆ அது வந்து து சொன்னாங்கோ ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னாங்கோ ஆ மீந்த த ஒரு ஐடியா பண்ண இது போட்டுட்டு ஊற வச்சிரு தயிர் கொஞ்ச ஊ த்திட்டு ஊற வச்சுட்டே ஆமா நல்லா இருக்கு எங்க வீட்டு காரு விரும்பி சாப்
ம் ம் ம் ம்
அதுனால அது கூட காலைல நேரத்துல ஜில்லுனு குடுத்தா சாப்டுவாங்க இல்லயா
ஆமாமா ம் ம் நல்லதுதா
ஆமா அதுனால அப்டி பண்ணிட்டப்பா வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு ஆமா இவங்களுக்கெல்ல நா வந்து தயிர் சாப்பிட மாட்டே இவங்கல்லா தயிர் சாப்பிடுவாங்க இருந்ததால சரி நம்ம தயிர்ல ஊற வச்சு வச்சிட்டா அவங்கள வச்சு அட்லீஸ் சாப்பட்டு காலி பண்ணிடுவாங்க அப்படிடுன்னு அப்படி வச்சட்டுக்குறே அதனால அப்படியே போச்சுப்பா அது எல்லா இருந்
வேற என்ன சாப்டீங்க
ஆ புட்டு சாப்பிட்டம்ப்பா புட்டு நல்லா இருந் ச்சு அதுவு கொஞ்ச அத எக்ஸ் ரா ஆயிட்டுனால பிரிட்ஜில வச்சு வச்சிருக்கே பிரிட்ஜ் வச்சு சாப்பிடக்கூடாதுன்றானுங்கோ ஆனா நம்மளுக்கு வேற வழியே இல்ல ஆமா அதனால பிரிட்ஜில வச்சு டுக்கறப்போ ஒரே நாள்ல சாப்பிட முடியாது இல்லைங்களா ஒரு ம சலி சலிச்சுரும் ஒரே நாள்ல சாப்ட்டாக்க அதுனால ஒரே நாள் உம் சாப்பிட முடில இன்னக்கி ட்ரை பண்ணி அதுக்கு தா ப்படி சாப்பிட்டுக்கலா பொறுமையான்ட்டு விட்டோங்க்கா அப்பறமா சாப் புல்லா அப்டீன்டுன்னு உம்
நா கூட எங்க வீட்டுக்காருக்கு வட செஞ்சு தரலான்ட்டு எத்து வெச்ச மாவு சாப்டவே ஆஹ் சொல்லுங்க
சப்பாத்தியா
ஏவிதா சாப்ட்டோ உம் ம் பன்னீர் கிரேவி
செய்துலியே என்னாப்பா ஸ்பெஷல் நல்லா செய்வீங்க நீங்க என்னா டிஷ்ஸு சூப்பரா செய்வோ என்க் பிரியாணி எனுக்கு சூப் மெத்தெடு எப்டிப்பா நீங்க சூப் ப்பு எப்டிப்பா செய்வீங்கோ
சூப்புங்ளா
நா செய்வே ஆஹ் பட் இன்னொருத்தர் செய்ற மெ
நம்ப ஆட்டுக்கால் சூப் ஆட்டுக்கால் சூப்புனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணு ஆட்டுக்கால் சூப்புனா ந பண்ணு ஃபஸ்டே அ ஒரு ஆட்டுக்கால் சூ ஆட்டுக்காலு இஞ்சி பூண்டு போய போட்டு
உம்
எ எட்டு விசிலுட்டு ஏலெட்டு விசிலு உட்ருணு அதுக்கப்பறோ வந்து எண்ண உட்டு அப்புறோ
உம்
ம் ஹு சரி
சொல்லுங்ப்பா கேக்து
ஆஹ் ம் ம் இது எண்ண விட்டு ஆ மெளகு சீரகொ பட்ட லவங்கொ ஜீரகோ அதல்லா தட்டி போட்டுகுனு அதுக்கப்புறோ வெங்காய் சின்ன வெங்காயம் ஆமா பட்ட லவங்கோ அதல்லா போடுவோ சும்மா ஒவ்வொன்னு
ஆ ஹ ஆ
போ கூடாது பட்ட லவங்கோ ஷோம்பு அதல்லா அதுலியே போட்டுட்டு அதிக ப்புற என்னா பண்ணு
உம்
காயோ ஒர் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு இந்த வா ட்டு கால எத்து அதுல ஊத்திடனு அப்புறோ நம்
நல்ல விஷயொ சூப்பர் பசு
ஆனா கொஞ்சோ இந்த மாரில்லா பண்லா அது அவ்ள டேஸ் சூப்பரா இருக்கு
ஆஹ் இதே மெத்தேடு சிக்கன் செஞ்சா கூட ரொம்ப நல்லா இருக்குப்பா சிக்கன் கூட ஆஹ் நா ட்ரை பண்ணியிருக்க ஒரு வாட்டி சேம் மெத்தட்லதா நீங்க சொன்ன மாரி செம்ம டேஸ்ட்டா சூப்பரா ஃப்ரெண்டு ஒரு வீட்ல குடிச்ச சாப்பிட்ட ஆ வெளில வந்து ஓட் டல சாப்ட டேஸ்ட் அப்டியே இருந்ச்சு ரொம்ப நல்லா இருந்ச்சு ரெஸ்டாரண்ட் சாப் ஒருபீல் வந்துச்சு அந்த சிக்கன் சூப் சாப்புடும்போது ஆமாங்க அப்ப அதுக்குதா கே சாப்ட்ட சூப் மெத்தேடு எப்டி பண்ணுவீங்கோ அப்டின்ட்டு அந்த ஸ்வீட்டு கேசரி எல்லா நீங்க செய்வீங்ளா வா கேசரி கேசரி வந்து எப்டி ரவ வறுத்துட்டு நீங்க கலர ஏடு பண்ணுவீங்ளா எப் படி ரவ வறுத்துட்டு நீங்க கலர் ஏட் பண்ணிடுவீங்ளா ஆரஞ்ச் கலர்
ட்டு அப்டியே வறுத்துட்டு ஆஹ் ரவ வறுத்துட்டு அப்புறோ தண்ணி வெச்சு ட்டு அத நம்ம ரவய கொட்டிட்டு அஹ் நல்லா இத ஒண்ண சுகர் கொட்டிணு சுகரும் அதே கூடி அடிபிடிக்காம அவ்தா அதுக்கப்புறோ நம்போ நெய்யி ஆ அவங்களுக்கு அது போட்டுக்கலா எதோ ஒரு கலரு அதுக்கப்புறோ நமக்கு என்னது நெய்யில முந்திரி திராச்ச
ம் அதுதாம்பா கலர் வந்து சில பேர் என்னா பண்றாங்கோ ஒடம்புக் ஒடம்பு கெடுதலரு கலர் ஆட் பண்றதுல சில பேர் ஆட் பண்ணிக்கிறாங் கலார அது நால தா கேட்ட கலரு வந்து மேக்சிமம் நா ஆட் பண்றது இல்லப்பா எதுக்குமே கலர் வந்து அதுக்கு தா கேட்டே நீங் கலர் ஆட் பண்றிங்ளா அப்டின் உம்
இல்ல கலர் வேணுனா ஆட் பணுங்க பொத்ச்சா ரொம்ப ரேர் தான கேசரியலா செய்ர்து ஒரு வாட்டி செஞ்சா நல்லாருந்தது து
எங் வீட்ல அவ்ளோ கேசரியெல்லா யாரு சாப்ட மாட் டாங்பா சும்மா வேணுனா ஆட் பண்ணுவே இல்னா விட்ருவ ஆப்ஷனல்லா
உம் உம் உம்
அந்த மாரிதா போகு கேசரி வந்து ரொம்பொ இன்ட்ரெஸ் செத்தி யாரு சாப்ட மாட்டாங்க ஸ்வீட் ஐட்டம்னா அவ்ளோ சாப்ட்றதில்ல கடையில் வாங்குறத்னா சாப்ட்றாங்கோ நம்ம வீட்லைனா வில்லு விந் செஞ்சாலு ஆனா ஃபார்மாலிட்டி காவெ நீங்கன்னா செய் எ பண்டக இப்டிலா வருது பாருங்கோ அந்த மாரி டைம்லேலா வந்து நா ட்ரை பண்ணி செய்வம்ப்பா ஆ மத் தப்படினக ஆல்மோஸ்ட் இவங்கொ கு கடையில ஆசப்பட்டு ஏதாச்சு கேட்டாக்கா அப்டியே வாங்கி குடுத்துருவே ஏனா காரோ சாப்புடுவாங்க நல்லாம எல்லா ஐட்டம்மே எங்க வீட்ல விரும் பி ரொம்பொவே ஸ்வீட்டு ரொம்ப கொறைவு தாம்ப்பா எல்லாருமே பாத்தா சா து இந்த பாய்ஸ் சலாங்கூட செஞ்சி விட்டாக்கா அப்டியே ஆ இது பண்ணிரு கொஞ்சோ கஷ்ட தா சாப்புடது அதனால வந் இத நா செய்வே போ மாட்டே ஆ எங்க பக் கல்லாக்கா இந்த கச கச ஸ்பைஸ் செய்வாங்ப்பா அது சூப் பரா இருக்கு நீங்க செஞ்சி ங்களா அது செஞ்சிருக்கீங்களா ஆமா ஆமா அரிசிக்கு கொஞ்சோ வருத்துட்டு நாங்க செய்வோம்ப்பா இது ஆ கொஞ்சோ வர்த்து எட்த்துக்கணு கசகசா ரெண்டு ஸ்பூன்னு போட்டு அதுலே அரிசி பொன் நிறமா வர்த்து எடுத்துக்கணு அப்பறமா இந்த பாசி பருப்பும் பொன் நிறமா வருத்து த்துக்குட்டு ஆ தேங்கா கொஞ்சோ இதெல்லா போட்டு ஆ ஆ அரைச்சிறணு
ஆ இந்த மாரி செஞ்சுக்கிறோ ஆனா கசகசா போட்டதில்ல கசகசா போட மாட்டோ
ஆமா வெல்ல வெல்லம் போட்ருவோப்பா ஸ்வீட் காக வெல்லம் போட்டுட்டு இந்த பாசி பருப்பு நல்லா வேக வச்
ஹஸ்பண்ட் ம் ம்
ஃபேமஸ்ப்பா இது வ வயித்துல புண்ணு உங்களுக்கு ஆ எதாச்சு வாயில இந்த நாக்குல இல்லனா பாருங்க அப்போ வந்து நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணிட்டு நீங்க குடிச்சீங்கன்னா ஆ டக்குன்னு செரியாவு எங்க எங் ஆ எங்க வீட்டுல எல்லா நெறைய இந்த மாரி நாங்க செய்வோப்பா நெனச்சா எ ஆனா என்னுடைய ஃபேவரட்க்குடோ அதா இந்த மாரி நம்ப பாசி இப்ப வேக வச்சுட்டு நல்லா கொழையா ஆஹ் அப்புறம் நம்ம இந்த அ ரச்சு வச்சக்கணும் இத வந்து கசகச தேங்காய் ஆஹ் முந்திரி வேணாலும் ரெண்டு போட்டுக்கலாம் ஆஹ் அதுக்கப் அப்புறமா ஆஹ் வேற என்ன சொன்ன இந்த நாலு ஐட்டமும் எல்லாம் போட்டு அரைச்சு வச்சுக்கனேன் அந்த பேஸ்ட் வந்து இந்த வேக வச்சுட்டு இருக்கோம்ல நம்ம பாசிப்பருப்ப அதுல போட்டு அது ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி வேவும்னா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கி விட்டுட்டு வெள்ளம் எவ்வளவு வேணுமோ வெள்ளும் வெள்ளும் போட்டு நல்லா அதுவும் எல்லாம் இது பண்ணி டு ஃபுல்லா அந்த டேஸ்ட்ட் பாத்துட்டு எப்படி இருக்குன்ன்னா அதுக்கு மேல முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம நெய்யில வருத்து போடணும்னா போட்டாக்கா சூப்பரா இருக்கும் பா குடிக்கிறதுக்கு இந்த வயிறு
உஹம் உஹம் நாங்களும் அந்த மாதரி செய்வோம் ஆனா அந்த கஜ கசால்ல போட மாட்டோம் உஹம் உஹம் ஆனா எங்களுக்கு ம
அத
மோஸ்ட்லி இந்த சேமிய பெருக்கலாம் அந்த வெள்ளம் போ ட்டு அது மாரி இது பண்றதல்லாம் கொஞ்சம் பிடிக் காது நாங்க பாயசம மோஸ்ட்லி ரொம்ப எடுக்க மாட்டோம் செஞ்சாவே உஹம் மோஸ்ட்லி ச இது பண்ண மாட்டோம் ஆனா இவுங்களுக்கு வந்து ஆமா
சேமி யா போடுறது எப்படி நீங்க பால் ஊத்தி செ
ஆமா நாங்க பால் ஊத்தி தான் செய்வோம் பாலு
உம் உம் உம்
தண்ணிய ஆட் பண்ணுவோ சூப்பரா இருக்கு அது ம் ம் அந்த மாரில்லா செஞ்சிருக்கோ அதெல்லா ரொம்ப புடிக்கு எங்களுக்கு ம்
ஆ
ம் அது மெய்னா நாங்க வந்து பாதாம் போடுவோ அதா ஒன்னு பாதாம் போட்ருங்க இங்கெல்லா புடிக்குமா ஒயிட்டா இருந்தா புடிக்காது மா அந்த மாரிலா செ பாதாம் பவ்டரே க்கிறாங்க அதுக்குனே மாஸ் பவ்டர்னு விக்கிறாங்க க பவ்டரே ஆமா மாஸ் பவ்டருன் விக்கிறாங்க வ பாயசத்துக்னே அது பாதாம் ப
அ
பவ்டரேதா அது அதோட டேஸ்ட்டு அவ்ளோ
பசு பார்ப்பா நல்லா இருக்கும் போல நீங்க சொல்லும் போதே நல்லா இருக்கும் போல கேக்கும் போதே
அந்த மாரி இருந்தா இவுங் கொஞ்சொ சாப்டுக்குவாங்கோ அ ஜவ்வர் சி வேணுன்னாலு ஆட் பண்ணிப்போ அந்த மாரி கேரட் பைசு செஞ்சுக்கிறோ கேரட் பாய்ஸ் செஞ்சிக்கு நானு அது நா டிஃப் ஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்வே எல்லார்க்கு பிடிக்கு அதல்லா அதுல்யு நம்
பரவால்ல பட் ட்ரை பண்றீங்க அது வரையு அப்ரிஷியேட் பண்லா செமியா அ நாங்கல்லா கொஞ்சு ட்ரை பண்றதுக்கே கஷ்டப்படுவோ பட் டைமே இருக்காதா
போட்டு பண்ணு
ம் அதுதாம்ப்பா நாங்களா ட்ரை பண்றதுக்கே கஷ்டப்படுவோ ஐயோ யார் செய்றுங்கோ அப்டின் ஒரு சோம்பேறி வந்துரு எங்களுக்கல்லா வந்துஸ் செய்ணுனாவே அது பயிர் இல்லப்பா இது பாஸ் அப்படியெல்லா அது வீட்ல தான் எது பசங்கலல்லா அனுப்பிட்டு அப்படியே வேலையே கரெக்டா இருக்கும்பா அதுக்கு மேல வந்து அத யோசிச்சு செய்யணுமானு ஒரு சோம்பேறி வந்து வீட்டு வேல எல்லாம் முடிக்கதுக்கவே டயர்ட் ஆயிடு மா அதுக்கு மேல அதெல்லா போடாடு இதல்லா யார் செய்றாங்க அப்டின்ற மாரி ஒரு எண்ணம் வந்துரும் சொல்லணும்னா வேலைன்றத
ம் நீங்க ஒரு வேல டைம் இல்லன்னு ஆபிஸ்க்கு போறீங்களோனு நினைச்சே அதனாலதான்
அஹ் இல்லை இல்லைங்கப்பா சே என்னானா இன்டரெஸ்ட்டு இன்னொனு என்ன தெரியுமா ஒரு சில விஷய எல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்தால தான் நல்லா வரும் அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும் அந்த மாரி எப்பயாச்சு ஒரு மூடு வந்து எடுத்து செய்யணும் நினைச்சா செஞ்சிருவேன் இல்லன்னா ரொம்ப ம் கண்டிப்பா நா கூட அப்டியே விட்டுருவேன் சரிங்கப்பா நம்ம இந்தக்கல்ல பேஸ்லாமா நன்றிங்ப்பா
அடுத்த கால்ல பேச
நன்றி தோழி